ஹலோ
ஹலோ ம் சாப்ட்டாச்சா
ஆ சாப்ட்டே நீங்க சாப்ட்டீங்களா
அ சாப்ட்டாச்சுப்பா
சாப்ட்டு ரெஸ்டா
ஆமா ரெஸ்ட்டுதா
ஓ செரி செரி ஸ்கூலுக்கு போலயா இன்னிக்கி
இல்ல இல்ல
அப்படியா செரி செரி ஓகே ஓகே ம் அதனால வீட்ல ஃப்ரீயா இருக்கீங்களாக்கோ
ஃப்ரீயா இருக்கே ஆமா
செரி செரி
ம்
அப்றோ என்ன சாப்பாடு இன்னிக்கி
சாம்பார்தாப்பா சாம்பார் மாம்பழோ வுட்டுட்டு அப்பளம் பொறிச்சுட்டு சாப்ட்டாச்சு
செரி செரி மாம்பழம் சீசன் ஆரம்பிச்ச ஒட்னே மாம்பழமா
ஆமா சீசன் இது இப்பதானே கெடைக்கு எ எங்குள்து இது வந்து கல்லுல பழுக்காம கல்லு வெச்சு பழுக்காம இயற்கையா பழுக்கறதா கெடைக்கோ
ஓ செரி செரி செரி செரி தோப்பு வெச்சிருக்கீங்களா எப்புடி
இல்ல நா வேலைக்கு போற பக்கோ தோப்பு இருக்கவுங்க யாராருனு தெரியு வாங்கிக்கலா
ம் செரி செரி ஓ அப்படியா ஆ பாத் மா வெளியே போங்கனா கூட காசு கூட இருக்கோ இதனா வந்து அப்டி மரத்லே இருந்து பறிச்
ஆமா அ கூட இருக்கோ அத விட கல்லு வெச்சு பழுக்க வெக்கறாங்கன்னு சொல்றாங்க அது ஒடம்புக்கு நல்லது இல்லங்கிறாங்கல
ஆமா ஆமா ஆமா இதெல்லா இயற்கையாவே அப்டியே வந்
அ இயற்கையாவே வைக்கல்ல வெச்சு பழுக்க வெச்சிருவாங்க
ஓ சேரி சேரி சேரி வைக்கேல்ல வெச்சுன்னா பழுக்க வெப்பாங்களா அரிசில வெச்சுதா பழக்க வெப்பாங்க வைக்கல வெச்சு பழு
அது ஒண்ணு ரெண்டுதா அரிசில ப வெக்கலா வீட் த்து வாங்கனோனா அதுக்கு என்ன ஒரு பத் து கிலோ வாங்குவாங்க
ம் ஆம்
ஆ அதுக்குரியதா வெக்கலா இதுன்னா சாக்க விரிச்சு போட்டு வைக் வெக்கல அது மேலே போட்டு அதுக்குள்ள பழத்த வெச்சோம்னா நறையா வெக்கலா
ஓ செரி செரி காத்தால விவசாயம் முடிஞ்ச டயத்துலயோ வைக்கல் நறையாவு இருக்கோ
ஆமா
அதனால அப்டியே இது பண்ணி பண்ணிறுவாங்ளா நீ தஞ்சாவூர்ல இருந்து அப்டியே உள்ள அவுட்ரா கிராமமா
தஞ்சாவூர்ல இருந்து இருவது கிலோமீட்டர் வேளாங்கண்ணி நாகப்பட்டினம் கேள்விப்பட்ருக்கீங்ளா
ஆ ஆமா ஆமா நாகபட்னோ
காலைல அம்மா பேட்டைனு ஒரு
அம்மா பேட்டயா ஓ ம் தெரியுல அம்மா அம்மா பேட்டை அம்மா பேட்டை ஐய்யம்பேட்டலா அங்கிட்டே இருக்கா
ஆமா ஆமா
ஓ செரி செரி நா திருச்சில படிச்சதால அந்த சரௌண்டிங்ல இருக்க எல்லாருமே படிச்சே எ அம்மா பேட்டலா கேள்விப்பட்ருக்கே
ஆ
ஆ திருச்சியில படிச்சனால எல்லாமே அத சுத்தி ஹாஸ்டல் பசங்களா இருப்பாங்களா தஞ்சாவூரு கும்பகோணம் த்துக்கார பசங்க நாகப்பட்டிணத்துகார பசங்க அவுங்க ஃபுல்லா கார குடியான் சொல்ட்டு ஒரு தத்தருக்க எல்லாருமே வந்து பசங்க இருப்பாய்ங்க சோ அவிங்க எல்லாருமே வந்து ஹாஸ்டல்னால எல்லாரு ஒரு ஒரு ஊர் பக்கத்து பக்கத்து ஊர் அப்டின்றாய்ங்க
ஆமா திருச்சி மெயின் தான
ம் ஆமா திருச்சியில மெய்ன்தா அதனால வந்து எல்லா சு சுட்டு வட்டாரத்துல இருக்கற எல்லா காலேஜ்ஜி எல்லா பசங்களு வந்தாங்க படிச்சாங்க
ம்
ம் அது ஒரு லைஃபு ஹாஸ்ட்டல் லைஃபு அது ஒரு அஞ்சு வருஷோ அப்டே ஜாலியா போச்சு
ஆ
ஹாஸ்டல்லல்லா மாத்துடுட்ட ஃப்ரீயா ஜாலியா இருப்போ
ம்
இதா இருக்கு கேக்கற வரைக்கு நம் பாட்டுக்கு சாப்பாடு சாப்பாடு வந்துரு
சாப்பாடு நல்லா இருக்குமா வீட்டுக்
ஆ எங்க ஆ எங்க ஹாஸ்ட்டல்ல நல்லதா இருக்கு ம் ம் அது வீட்ல சமைக்கற மாரியே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லு சமைச்சுருவாங்க டெய்லியு ஒரு ஒரு கொழம்பு வச்சு அது போக ரசம் மோரு எப் எப்பேயுமே இருக்கு
ம்
ம் அந்த மாரி வச்சு வாரத்துல ஒரு ரெண்டு நாள் நான்வெஜ்ஜி அந்த மாரில்லா இருக்கு
ம்
போட்டு அந்த மார்லே கொஞ்சோ நல்லா பண்ணிப்பாங்
ம் சில ச ஹாஸ்ட்டல்ல சாப்பாடுதா சரியில்லங்கறாங்க இப்போ
ஆ எங்க ஹாஸ்டல்ல நல்லாதா இருக்கு ஒரு சில ஹாஸ்டல்ல வந்து காஸ்ட்டு காசு காண்டி இதுபடி சாப்பாடு ஒழுங்காவே போட மாட்டாங்க நம்ம ஹாஸ்டல்ல அதெல்லா வந்து காலையில ஆயிட்டா எல்லாமே தோச இட்லி எல்லாமே அந்த மாரி ஒரு ஒரு நாள் ஒன்னொன்னு போட்ருவாங்க மதிய ஆனா எப்பவுமே ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கொழம்பு வச்சு அந்த மாரியும் போட்டுருவாங்க சோ அதுனால வந்து அ ந்த அது ஹாஸ்டல்ல லைஃபு பொருத்தளவு பிரச்சனையே இருக்காது அது பாட்டுக்கு அது ஜாலியா போச்சு
ம் சேரி சே
ஆ வீட்டுக்கெல்லா போகாம நம்மாட்டு ஹாஸ்டல்லே அப்டே இருக்குற மாரிலா இருக்கு அப்றோ லீவ் உட்டா மொத் தமா போயி லீவ போட்டு ஊர்ல போயி இருந்துட்டு வர மாரி கொஞ்சோ இருந்துட்டு வந்தற்ரது
ம் மதுரையு திருச்சியு மூணு மண் நேரோ தான ஆகு
ஆமா ஆமா ரெண்டு மண் நேரோ ஹய்வே தான ஒரே ஹய்வே தான சோ அதுனால நம்ம வந்துட்டு வந்தர்லா பஸ்ஸு வந்து நான் ஸ்டாப் பஸ்லியே இருக்கு மாரி டேரக்ட் பஸ்ஸு
ஆமா ம்
அப்டியே வந்தடுறது
ம்
ம் திருச்சி அதுக்கப்றோ சென்னையில ஒர்க்கு அப்டி இப்டினு சொல்லி அப்டியும் போச் சி சென்னையில சென்னையில என்ன சென்னையில சாப்பாடுதா செட் ஆகாது
ம்
சாப்பாடு டிராஃபிக்ன்னு சொல்லி பயங்கரமா இருக்கு அதுதே
ம்
ம் நீங்க சென்னையிலா போயிருக்கீங்ளா
சென்னை ஆ அக்கா வீடுல்லா இருக்கு
ஓ அப்டியா
ஆ இப்ப நந்தனத்துல சித்தப்பா வீடு இருக்கு
ஓ சேரி சேரி
போவோ ஏதாவது இப்பெல்லா நல்லது கெட்டதுக்கு மட்டு தா போற மாரி ஆயிடுது
ஆ சேரி சேரி ஆமா இப்ப இங்கிட்டு வந்தனால எல்லா இங்கிட்டு
ஆமா ம் இந்த பக்க போற மாதிரி ஆயிடுது அங்க போறதுக்கு அதாவது நல்லது கெட்டது தேவைகளுக்கு மட்டு போறது
ஓ சேரி சேரி ம் இவுங்க எல்லாருமே நீங்க ட்டிக்குடநீங்க உங்க பொண்ணல்லா குடுத்தது அங்க தஞ்சாவூர் தானா
எங்க பெரிய பொண்ணு கிருஷ்ணகிரி பருகூர் சின்ன பொண்ணு காரக்குடி பைய வீட்ல இருக்கா ம் பைய தஞ்சாவூர் தா பொண்ணு வீட்லயே இருக்காங்க
ஓ சேரி சேரி அதுனால இவுங்களே போய் போய் பாக்கறக்கு உனக் கரெ கருமா இப்பதா ஸ்கூல் லீவ் அப்பதா என்ஜாய் பண்ணீங்க
மே மாசோ சின்ன பொண்ணு அங்க அம்மா பேட்டைக்கு வந்ட்டா பேத்திகளு அம்மாபேட்டைக்கு வந்ட்டாங்க
ஓ சேரி சேரிங்க ம்
ம் எழுந்தாச்சு
ம் அதா அதா லீவ் பூரா முடிச்சு எல்லாத்துக்கு அவைங்க எல்லாத்துக்கு முடிஞ்சு எல்லா ஸ்கூலுக்கு போயிட்டாங்களா
எல்லாமே ஸ்கூல் போயாச்சு எல்லா ஒன்னா தேதி நாலா தேதி ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சுல
சேரி சேரி சேரி சேரி சேரி ம் அதுனால எல்லா ஸ்கூல் போயிட்டாங்க இப்பதா மொத ரிலீஃபா இருக்கு
ஆமா ஆமா
ம் சேரி சேரி
உங்களுக்கு ஃபேமிலில்லா
எனக்கு நா இனிமேலு தா மேரிடு ஒன்னு ஆகல அன்மேரிடு தா
சேரி சேரி
அப்பற பாப்பா நானு தம்பி எல்லாருமே கேம் ஆடிட்டு தா இருக்கோ ம் மாதிரி இது பண்டோ இங்க ஒர்க்கிங் பண்ணிக்கிட்டு இருக்கே நா ஒர்க் பட்டுகிட் இருக்க
ம்
ஒர்க் பண்ணிக்கிட்டு அதுக்கப்பற வந்து அப்டியே எதாச்சு சைட்ல பிசினஸ் அந்த மாரி இப்பதா வந்து ட்ரை பண்ணிக்கிட் இருக்கு
ம்
ம் அதனால அப்டியே போய்கிட்டு இருக்கு மதுரைய பொறுத்த அளவுக்கு பிரச்சன இல்ல அது பாட்டுக்கு நமக்கு வீடு எ பாட்டுக்கு அவ்ஃபி ஆஃபீஸு அப்பற ஃப்ரெண்ட்ஸ் வீக்கெண்ட் ஆயிட்டா ஃப்ரெண்ட்ஸு
ஆ
அப்பற அப்டியே ஊர் சுத்துறது அப்டியே போயிரு
ம் அதும் முஸ்லீம் புள்ளைங்கலா கெட்டிக்கார புள்ளைகலா இருக்குங்க
ஆ ஷ கு ம் இது வேறயா அப்டின் சொசி யார் சொன்னா உங்களுக்கு
இல்ல எங்க அம்மா அந்த காலத்துல சொல்லுவாங்க துட்டுக்கு ஒரு புள்ள கெடச்சாலு துளுக்க வுட்டு புள்ள கெடைக்காது அப்டின்னு வாங்க
ஆ செர் செர் ம் ஆ ஆமாமா அப்ப சொல்ற டயலாக்கு இன்ன வரையு நாப்க வச்சிருக் நீங்களாஸ்
ஆ
ம் சேரி சேரி மொத ஃப்ரெண்ட்ஸ்லா இருக்காங்களா
ஆ நெறய ஃப்ரெண்ட்ஸுலா இன்னுமு நாப்பது வர்ஷோ ஃப்ரெண்ட்ஸ்லா இன்னு ஃப்ரெண்டா தார்க்கோ ஏ நா ஒன்னாவது ரெண்டாவது படிக்கும் போது உள்ள ஃப்ரெண்டே இன்னும் ஃப்ரெண்டு தா
ம் ம் சேரி சேரி பரவால் எங்க அவங்கள எங்க அதே ஊர் தானா இல்ல
இல்ல பொறந்ததுலா அம்மாபேட்ட தா கல்யாணம் பண்ணி திருச்சி அப்டியே லால்குடி திர் தஞ்சாவூர் எங்யே அப்டி எங்கேயாவது சுத்தி தா இருப்பாங்க பாத்துப்போ பேசிப்போ ஒ ஊர் திருவிழானா வருவாங்க அந்த ஊருக்கு
ஆமா லேடிஷ் கல்யாண பண்ட்டாவே அவுங்கவுங்க அவுங்கங்க ஊருக்கு பேய்ருவாங்க
போகயிருவோங்க திருவிழா அந்த ஊர்ல எது முக்கியமான விசேஷனா வருவாங்கல்ல நா அத் அதே ஊர்லர்க்கே
ஓ சேர் சேர் செரி ஆ அப்ப நீங்க தா ஹைலைட்டா இருப்பீங் ஏ எல்லாரு வன்தோ ஒனேப்
அ ஏ அப்டினுல கணக் பாக்றதில்ல யார பாக்கறோமோ அவுங்க வீட்டுக்கு போய்க்குவோ
ஓ சேர் சேர் ஓகே ஓகே ம்
எங்க வீட்டு பக்கோ வாந்தஸ் தப்பறொ தேர் வந்துச்சுனா எங்க வீட்டுக்கு வருவாளுங்க அவுங்க வீட்டு பக்க நாங்க போனோனா பாத்தோன்னா நா அங்க போவே
ஓ சேரி சேரி அந்த மாரி
அத்தா ஃப்ரெண்ட்ஷிப் நீடிக்காது
ஆமா ஆமா ஆமா அதனால அந்த மாரி போயிட்டு ஜாலியா அங்க போம்போது அங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிறது இங்க வரபோம்போது இங்க நம்ம வீட்ல வச்சு எல்லா டைம்ஸ் ஸ்பெண்ட் பண்லா அடி
ஆமா எ ஃப்ரெண்ஸு பூரா எங்க வீட்டுக்காரவுங்களுக்கு தெரியு எல்லாரையுமே தெரியு அவுங்ளோ அதே ஊர் தா நாங்க நாப்பது வருஷத்துக்கு முந்தி லவ் மேரேஜு
அப்புடியா பரவால்லயே ஆ
லே ஏ ஃப்ரெண்ட்ஸ்லா அவுங்ளுக் தெரியோ அவுங்க ஃப்ரெண்ட்ஸ்லா எனக் தெரியோ அதனால ஏ எங்க இருந்த இவ்ளோ நேரோ இன்ன பண்ணன் கேக்க மாட்டாங்க
சேர் சேரி ஓகே ஓகே பரவால்லையே அப்பயே லவ் மேரேஜு
ஆமா ரொம்ப சினிமாலா தோத்து போய்றோ எங்க வாழ்க்கையில
அப்படியா பரவாயில்லயே ஆ அந்த அளவுக்கு லவ் ஸ்டோரியா
ஆமாம்மா
இதுக்காண்டியே வந்து இன்னொரு கால்